ஹலோ
ஹலோ வணக்கம்
ஹலோ
ஹலோ உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க மேடம்
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க
ஓகே ஓகேங்க இன்னிக்கு நம்ம வந்து சமையல் பத்தி பேசுவோமா இன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்ல எல்லா வீட்லயு இறைச்சி செஞ்சிருக்கே அத பத்தி பேச இன்னிக்கு என்ன செஞ்சீங்க நீங்க உங்க வீட் ட்ல
இன்னிக்கு சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிக்ஸ்டிபையும் செஞ்சேன் சிஸ்டர்
ஆ நல்லது நல்லது சூப்பர் எப்டி நீங்க எந்த முறைலிய இத வந்து செய்வீங்க உங்க வீட்ல உள்ளவங்கலா அத புடிக்குமா உங்களுக்கு நீங்க சமைக்கிறது
மேடம் எல்லார்கு புடிக்கும் எங்க வீட்ல அது இன்னிக்கு கொஞ்ச காரமா செஞ்சுட்ட அதுதா நா எப்டின்னா பஸ்ட் சிக்கன ஒரு நாலஞ்சு டைமு கழுவிட்டு தயிர் ஊத்தி மஞ்ச தூளூ சரி வச்சிருவா அதுக்கபுறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டு ரெடி பண்ணிகிறது ஹ வெங்காயம் தக்காளி ரெண்டு புதினா ரொம்ப எலனு சொல்லிட்டு அத கொஞ்ச போட்டு எல்லா பட்ட கிராம்பு லா போட்டு தாளிச்சு ஹ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி எடுத்துட்டு அதுலயே இந்த சிக்கன் கிரேவி மசாலா ஆஹ் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகா தூள் அது கொஞ்ச மிளகா தூள் நீ கொஞ்சம் கூடவா சேர்த்துட்டேன் காரமா இருக்குட்டாங்க ஆஹ் மஞ்ச தூள் எல்லா போட்டு போட்டு ஃபுல்லா வனக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் அந்த இது அப்டியே நம்ம உப்பு மஞ்ச தூள் எல்லா அதுல ஆட் பண்ணிட்டனால நம்ம இப்ப இந்த டைம் பாத்து போடணு அதுலயே நம்ம ஆட் பண்ணிருக்கோ முன்னாடியே அதனால அதெல்லாம் போட்டு எல்லாம் கிரேவியோட போட்டு எல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அத மூடி வெச்சுடனு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி மூடி வெச்சுட்டு நல்லா கொஞ்ச இதா பாயில் ஆனோனே திருப்பி நம்ம கொஞ்ச தண்ணி லைட்டா கொஞ்ச ஊத்திட்டு அது கொஞ்சம் வேகறது கிரேவியாக்கறதுக்காக ப்ப கொஞ்சம் தண்ணியை உத்திகினும் ஆல்ரெடி சிக்கன்லயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால இதுல கொஞ்சமா தண்ணி முன்ன எல்லாம் நான் நிறைய ஊத்தி வேக வச்சிருவேன் இப்பல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஆஹ் இறக்க போகையில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிட்டு வச்சிட வேண்டியதான் சிக்ஸ்டி ஃபைவ்கு நம்ம எப்போதும் செய்யிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதே உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் அந்த கார்ன்ஃளர் மாவுன்னு சொல்லிட்டு அது கடலை மாவு கொஞ்சம் அப்ப அந்த சிக்ஸ்டிை் பைவ் அதோட மசாலா கேசரி பவுடர் லைட்டா கொஞ்சம் உண்டு
சரிங்க
அதை கொஞ்சம் அதோட கொஞ்சம் தயிரை ஊத்திக்கணும் லெமன் லைட்டா புழஞ்சிட்டு அதை கொஞ்சம் பே செரி வச்ச அதே மிளகாத்தூள் கொஞ்சம் தனியா எல்லாம் போட்டு பெசறி வச்சுட்டு அதை கொஞ்சம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் அந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது பஸ்ட் இத இது பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுலயே கூட நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சு முடிச்சுட்டா இன்னையோட அது முடிஞ்சிரும்
ம் ஆமா கண்டிப்பா அது மாதிரி பண்ணிக்கலாம் உம்
தயிர் எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சமா ரசம் வச்சு ச இன்னைக்கு எங்களோட நா ங்கட்கிழமை அன்னைக்கு விருந்து அதுதான் முட்டை கூட நான் கேட்டேன் அவங்க வேண்டான்ட்டாங்க அதனால இது ரெண்டு போதும்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் நீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே இது செஞ்சீங்க
வச்சி தான் செஞ்சோம் அத வந்து ரெண்டா பிரிச்சு ஒண்ணு வந்து கிரேவியாவும் ஒண்ணு ஒண்ணு மிளகு கறியாவும் செஞ்சோம்
ஓ சரி சரி ஆஹ
அதே அஹ நாங்க வந்து மிளகு கறினா அதே மாரிதான் எண்ணெய ஊத்தி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ரெண் டு வெங்காயம் கட் பண்ணி அதஅதுல போட்டு வதக்கி கிட்டு மஞ்சள்த்தூள் உப்பு சேர்த்து அதையும் வதக்கிட்டு விட்டு இஞ்சி பூண்டு விழுது சே பத்துட்டு அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து மிளகு கறிக்கு வந்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம சிக்கன மட்டும் போட்டுட்டு மசாலா வந்து மிளகா தூள் மல்லித்தூளே போது இதுக்கு வந்து அதுவே நல்ல ஒரு இதா இருக்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துரு வெந்ததுக்கு அப்புறோ கடைசியா மிளகு தூள போட்டுட்டு எறக்கிட்டா இது மெளகு சிக்கன் ம் ஆமா அது செஞ்சோ அதே மாரி அதுலயே கொஞ்ச தண்ணிய எக்ஸ்ட்ரா ஊத்தி கிரேவி மாரி அத ஒரு இதா செஞ்சோ அத வச்சிட்டு தயிர வச்சு இன்னைக்கு உள்ளது ஞாயிற்றுக்கிழமைக்கு சாப்பாடு செஞ்சாச்சு உணவு முறைகள்ல்லா நீங்க எப்டி சத் தானது எடுத்துப்பீங்களா அதெல்லாம் வந்து இது பண்றீங்களா நீங்க
ஆஹ் இருக்கு கொஞ்ச சக்கரை இருக்கறதுனால எனக்கு அவருக்கு இருக்கறதுனால இந்த காலையில பச்ச பயிறு இருக்கு பாத்தீங்களா அத வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அது நைட்டு மொதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு காலையில அது உப்பு மட்டு போட்டு வேக வச்சு சாப்புடுவோ கால உணவே அதுதா அந்த மாரி சாப்பிட்டுக்கிற வாரத்துல ரண்டு நாள் அப்பற ஏ சுண்டல் கொண்டைக்கடலை இதெல்லா சாப்பட சொல்றாங்க அது இருந்தாலு அத வந்து நா செய்யறதுல்ல அத ஃபாலோ பண்றதுல ஆனா இந்த பச்சபயிறு வந்து நா இதுக்காகவே வாங்குனதுனால அது ஞாபகமா கால டிஃபனுக்கு என்னங்னு யோசிக்கல இத வாரத்துல ரெண்டு நாள் அத எடுத்து கண்டிப்பா செஞ்சிருவே ஆஹ் ச தாளிக்கலா மாட் டோ அப்படியே உப்பு மட்டும் போட்டு வேக வெச்சு வந்து சாப்பிட்ருவோம் அதே கால உணவு அந்த மாதிரி
நாமா நல்லா இருக்கும் அதுவே வந்துட்டு
கொஞ்சம் காலையில வாக்கிங்க்குல்லாம் கூட்டிட்டு போகும் போதெல்லாம் கூட்டிட்டு போனாங்க இப்ப அவருமே பாவம் எந்திரிச்சிக்க முடியல கொஞ்சம் தோட்ட வேலை அதுன்னு பாக்குறதனால என்னையும் கூப்பறதுயில்ல அது கொஞ்சம் டாக்டரு சொன்னபடி போக சொல்றாரு அது கொஞ்சம் போகணும் அது சேரி இப்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன் காலையில எழுப்புடுங்க நம்ம போயிட்டு வரலானு அதுக்கு காலையில ஆனா இத செய்யணும்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
அந்த மாரி இயற்கை உணவு எல்லாம் நெறைய நம்மளே எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் அதை எடுத்துக்கட்டி செஞ்சு சாப்பிட முடியல யாராவது செஞ்சு குடுப்பாங்களாங்கிற மாரி தோணுது அந்த மாதிரி நம்மளே செஞ்சு நம்மளே ஆமா கொண்டாந்து கையில எத இத சாப்பிடு இதைதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருந்தாவோ அது இயற்கை உணவு என்னவா இருந்தாலும் குடுத்தா சாப்பிடலாம் நம்மளே செஞ்சு அதை சாப்பிடணும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது
ஆமாம் இப்ப உள்ள உணவு முறையில அந்த அந்த கேழ்வரகு இதெல்லாம் வந்து இப்ப உள்ளது மாதிரி செஞ்சு குடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கலாம்
ஆமா எடுத்துக்கறாங்க. அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ்
அவங்களுக்குல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஹோட்டல்ல உள்ள மாரி வந்துட்டு வேணும்னு நெனைக்கிறாங்க அதனால வந்துட்டு அத விதவிதமாக செஞ்சு ப காய்கறிகள் வந்துட்டு எல்லா துமே அந்த மாரி பண்றனால இதா இருக்கு
உம் ஆமா அதே நறைய தோசை ஊத்தி குடுக்கலாம் பு ட்டு செஞ்சு கொடுக்கலா கேள்வர்களே நிறைய இருக்கு எங்க சகோதரிகள் கூட பாத்தீங்கன்னா வாரத்துல இரண்டு நாட்கள் வந்து இத செய்யறாங்க கூழு மாரி செஞ்சு நாங்க சாப்பிடுறோ
நல்லது
ஞாயிற்றுக்கிழமையையு அத கூட செய்வாங்க நைட்டுல இருரவுது நேரத்துல செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில நானு கொஞ்சோ எடுத்துட்டு வருவ மறுநாள் நாங்க மூணு பேரு அத கரைச்சி மோர்ல கலக்கி குடிக்கிறோ அதுவு கொஞ்சோ அந்த மாரியு சேர்த்துக்குவோ ஆமா ரெண்டு ஒரு நாளைக்கு அவங்க அங்க அத செஞ்சு குடுத்து விடுவாங்க அத கொஞ்சோ செஞ்சு சாப்பிடு கூழு மாதிரி கிண்டி அந்த கோதுமறவையு கேழ்வரகு மாகையு போட்டு கிண்டி செஞ்சு கொடுப்பாங்க அதையு எடுத்துக்கறோ இந்த சக்கர வியாதிக்கு என்னன்ன பண்ணணுமோ கடைக் சில நேரத்துல எதாவ செ ய்யணுமோ செஞ்சுக்கிறது கொண்ட கடயில ஊற வச்சு சாப்பிடுறது இந்த மாரி கொஞ்சோ அப்ரோ இந்த ஸ்வீட் கானுன்னு சொல்லி அத வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிடறது சக்கரவள்ளி கிழங்கு கிழங்கு வக சாப்ட கூடாதுங்கறாங்க ஆனா இந்த மாரி வ இதெல்லா கிடைக்கிறதே ரொம்ப உருவமா இருக்ரதுனால கிடைக்கிறப்ப இந்த ஆமா வார வந்தேன்னு சொல்லி எங்க ஊர்ல நடக்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டு அது இந்த நாவல் பழ அதெல்லா வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல உணவுகள் எடுத்துக்
றது உம் அப்ப கீர கீர ஏதாவது ஒரு க ரெண்டு கட்டு வாங்குவோ நறைய இருக்கு அதுல என் தா சகோதரிக்கு பாதி நா பாதி எடுத்துக்குவோ ரெண்டு கட்லயே பாதி பாதி பிரிச்சு அத எப்படி ஒவ்வொரு நாளைக்கு செய்யணுமோ மறுநாள் வெள்ளிக்கிழமையே நா ஒரு கீரைய செஞ்சருவ அப் அப்புறமா அதுக்கு மறுநாலே த நாலு கடைஞ்சோம்னா மறுநள் ஒரு கீரையை வந்து பொரியலோ கூகட்டோ ஏதாவது பண்ணிக்குவேன் ரொம்ப நாள இதை வைக்க கூடாதுங்கிறாங்க பய்சனாய்ரு டெ அனால ரெண்டு நாள்ள அந்த இதயேன்னா செஞ்சு முடிச்சுகுவே அந்த ரெண்டு ஆஹ் பேரு பைய சாப்ட மாட்டாரு அதனால நானு கணவருங்குறதுனால அந்த பாதி பாதி கீரயே எங்களுக்கு போதுமானது அது அக தங்கச்சிக்கு பாதி நா பாதி எடுத்துட்டு வந்து சாப்டுவோ அங்க அவுங்க ரெண்டு பேர் சாப்புறோ நாங்க ரெண்டு பேரு இங்கஸ் சாப்டுவோ சரியா பொய்ரு அது போதுமே ரெண்டு வே கீர வகைகள்லே ரெண்டு கெடச்சிரதுல்ல நமக்கு அது இல்லாம ஏ வெ ஆமா உம் அதில்லாம கா வீட்ல வந்து பாத்தீங்ன்னா அவுங்க வீட்ல இந்த முருங்க மரோ இருக்குது அவுங்க வாரத்துல அது ஒரெண்டு நாளைக்கு அவுங்க செஞ்சு குடு துருவாங்க அந்த க முருங்க எலைய ஆமா அத ஆஞ் சி நம்ம சாப்புறவிட அல்ல இருக்க சிறு சிறு தண்டு இருக்கு பாருங்க குச்சி அதுலருக்குது அவ்வளோ இ ம்புச்சத்து அதயே வேக வச்சு காலேல இந்த வர டீ லப் போட்டு குடிக்க சொல்றாங்க சுடுதண்ணில வேகவச்சு அந்த தண்ணிய குடிக்க சொல்றா ங்க முருங்கை கீரைய வேக வச்சு அந்த கு ச்சிய வேக வச்சு அந்த தண்ணிய குடிக்க சொல்றாங்க அவ்ளோ இரும்பு சத்து இருக்குதா அதுல
நாமா யாருமே இப்ப ம் யாரும் பண்ண மாட் டிகுறாங்க ஒரு எடுத்து குடுத்தா ஆ செஞ்சு குடுத்தா நல்லாரூ
நல்லாருக்கூ அது‌ கொண்னாந்து எல்லா செஞ்சு கொஞ்ச மஞ்சத்தூள் உப்பு வேக வச்சு இந்தா முருங்க கீர சூப்பு குடிங்கன் சொன்னா நம்மளே குடுச் சுர்வோ டெய்லியு குடுத்தாலு குடுச்சுருவோ ஆனா அதஸ் செய்யறதிக்கு நமக்கு முடியல அதா ஒண்ணு ரொம்ப தா இருக்குது எல்லா வைஸ் ஸூ அம்பத்து நால் ஆயிடுச்சுங்ளா அதனால எல்லா கை மேல குடுத்தா சாப்ட்ற மாரி ஆய்ட்ச்சு உணவு பழக்க வழக்கங் எல்லா விஷயங்களு தெரியிது இன்னை க் காலகட்டத்ல ஆனா அத வந்து நடைமுறைப்படுத்தியவர்கெல்லா செய்ய முடியல எத எத முடுஞ் சளவு நமக்கு செய்யற் வேலையு செய்றே முடியாதது கொஞ்சொ கஷ்டமாதா இருக்குது
ஓகே உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நன்றி நல்ல விஷ்யங்கள் ந றையா பகிர்ந்துகிட்டீங்க
இன்னும் இந்த இன்னும் ஒரு இது இருக் ஏ ஒரு அப்பறோ ஹ அப்றோ உணவுல எடுத் கத்துக்கிட்டோம்னா இந்த எலும்பு கறி வாய்ன்ட்டு வந்து வாரத்தில ப பின்னா அத கொஞ்சோ தூக்கி வச்சு குடிக்கலா அந்த எலும்பிர்க்கு பாத்தீங்ளா ஆ அது என்ன சொல்றது ஆட்டுக்கறி அத வந் ஆ ஆமா அத வச்சு சூப்பு மாரி வச்சு குடிக்கலா அப்றோ இந்த சுவரொட்டில வந்து கொஞ் யாம் மெளகிது இது போட்டு ஸ் சூது இது பண்ணீர் ஃபரை பண்ணி சாப்டோம்னா அதுல ரத்தோ இல்ல ஆமா சோக மாரிதான் எனக்கே சொல்றாங்க ரத்தம் இல்ல எனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஒண்ணனால ரத்தம் இல்ல உடம்புலன்னும் அதது இந்த அது என்ன சொல்லரது அதை வாங்கி ரத்தம் ஊறதுக்காக சாப்ட சொல்ற ல்ற அத சுட்டு சாப்புடநுமா ஆமா அத எடுத்துக்க சொல்றாங்க அதை வந்து கேட்டுட்டு இருக்கேன் அவருட்ட இந்த வாரம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அது மாரி கொஞ்சம் ஞம் நம்மளா இதை ரிஸ்க் எடுத்து செஞ்சு சாப்ட்டோம்னா கொஞ்சம் நம்ம உடம்ப நம்ம பாத்து பாதுகாத்துக்கெலாம் ஆமா உம் மிக்க மகிழ்ச்சி உங்களுடன் பேசியது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் மிக்க மகிழ்ச்சி
ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றி தாங் யூ